கேக்குது ஆ
ஆ சொல்லுங் கா கேக்குதாக்கா
ஆ ஆ நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கேங்கா நீங்க நல்லாருக்கீங்ளாக்கா
ஆ நல்லாருக்கே வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
ஆங்க்கா நல்லாருக்காங்கக்கா
ஆ சாபா நைட்டே இன்னு சாப்புட்ல மதியொதா சாப்டே நீங்க நைட்டு சாப்டீங்ளா
இல்லக்கா இதுக் மேலதாங்கா சாப்புட்னூ
ஆ சரி ஓகே ஓகே மதியானோ சாப்டீங்ளா
மதியோ சாப்டங்கா கீரக்கொழம்பு சாதம் சாப்டே நீங்க என்னாக்கா சாப்டீங்க
நா மதியம் பாத்தீங்னா நேத்தி வச்ச கறுவாடு கொழம்பு சாப்டே
ஓகே ஓகேக்கா
நா மதிய சாப்பாடே பாத்தீங்கனா ஈவினிங்காதா சாப்டே மதியானோ சாப்புட்ல எனக்கு வேற ஒரு வேல இருந்துச்சி அதனால ஈவினிங்காதா சாப் டே நைட்டு சாப்பாடு சாப்டாதா சாப்டுவே இல்லனா இல்ல ஒங்க ஊர்ல வெயில்லா எப்டி இருக்கு
வெயில் கம்மிதாங்கா மழதாங்கா நீ கூட மழ பேஞ்ச்சி ஆமாங்கா
அப்டியா எங்க ஊர்லலா பாத்தீங்கனா வெயில் பொழக்குது மண்டைய எங்க ஊர்ல பாத்தீங்கனா இவ்ளோ நாள் வரைக்குமே நல நல்ல வெயில் அடிச்சது ஆனா இன்னைக்கி பாத்தீங்கனா லைட்டா மட்டுந்தா மழ தூர்ணாச்சி மழ தூறியே அந்த ஹீட்ட கெளப்பிட்டு போயிருச்சி லைட்டா மழ தூறுனுச்சி
கண்டிப்பா ஹீட்டு இதாயிடுங்கா
ஹீட் அதிகமாதா இருக்கு அ நல்லாவு மழ பெய்ல லேசா தூறிகிட்டு போயிடுச்சி போ லேசா ஒர்ரெண்டு செகண்ட் பாத்தீங்கனா பட பட படன் தூறிட்டு போயிடுச்சி
ஓகே ஓகேக்கா இங்க நல்லா மழக்கா ஒரு ஆஃப்னவர் நல்லா பேஞ்ச்சி
ஆஹா சரி ஓகே நீங்கந்த கோடை விடுமுறையில எங்கயாது வெளியிலெல்லா போனீங்களா
கோடை விடுமுறை நாஃப் ஃப்ரெண்ட்ஸுங் கூட வெளிய போவோங்கா ட்ரிப்பு போவோ பசங்க கூட
ஆஹா எங்க போனீங்க கடைசியா
ஊட்டி போனோங்கா கடைசியா பசங்க கூட
ஆஹா ஊட்டி எப்டி இருந்துச்சி கூட்டமா இருந்ததா நெறைய மக்கள்லா வந்தாங்களா
ஆ ஊட்டியில்லா நடமாட்டோ மக்கள் அதிகமா இருந்தாங்க
இப்போ ஊட்டிக்கு சொல்லுங்க சொல்லுங்க
சுத்தி பாக்க பிளேஸ் நாங்கள் நெறையா இருந்துச்சுக்கா ஊட்டியில
ஆ இதா மொதல் தடவ போனீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி போயிருக்
இல்ல ஊட்டி இதுக்கு முன்னாடியே போயிருக்கேங்கா நா ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல்ல கூட்டுனு போய்கிறாங்க இப்ப நவ் நாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கல்லா நாங்க தனியா போனோங்கா
ம் ம் நா ஸ்கூல் படிக்கும்போதல் லா எங்கள டூருக்குலா கூட்டிட்லா போ மாட்டாங்க ஆஹ் நான் படிக்கும் போதே எனக்கு பாத்தீங்கனா ஆஃப்டே ஆஃப்டே தா ஸ்கூல் இருந்ததே சிக்ஸ்த்து செவன்த்து எயிட் து நைன்த்து வரைக்குமே ஆஃப்டே ஆஃப்டே தா நாலு வருஷமா நா ஆஃப்டே மட்டுந்தா ஸ்கூலுக்கு போனே டென்துல மட்டுந்தா அத ஃபுல் டேவா மாத்தனாங்க ஏனா அப்போ எங்க ஸ்கூல் வந்து கட்டிட்ருந்தாங்க அதனால எந்த ஃபங் ஆப்ஃடேதா வெச்சாங்க அ டென்த்துக்கு டுவெல்த்துக்கு மட்டுந்தா ஃபுல் டே ஸ்கூலு எங்ளுக்லா பாத்தீங்ன்னா ஆப்ஃடேதா ஸ்கூலு சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து அ நைன்த்து லெவன்த்து ஆனா நா வந்து டென்துலயே வந்து கவுர்மெண் ஸ்கூலுதா ஆனா வந்து உங்க ஃபோன் எதோ வைப்ரேட் ஆகுதுன் நெனைக்கிறே காது கொயின்னு கிழியுது அ அ ஆ ஹா அ கவுர்மெண் ஸ்கூல் தா அது பாத்தீங்ஒன்னா ரொம்ப சின்ன எடோந்தா அதனால பாத்தீங்கின்னா பக்கத்து ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் ஸ் கூலு நாம படிச்சது வந்து கேஸ் ஸ்கூலு அங்க வந்து ஒரு நாலஞ்சு க்ளாஸ் ரூம் மட்டு வாங்கிட்டு செக்க்ஷன்ல்லா பிரிக்கவே இல்ல ஒரே ரூம்ல பாத்தீங்ன்னா தொண்ணூறு பேர் வரைக்கோ உக்காந்துருப்போ அந்த மாதிரிதா எனக்கு ஆஃப்டே ஆஃப்டே தா ஸ்கூலு வெச்சாங்க
அ அபடி வெச்சா சந்தோஸ்மா இருப்பேனேக்கா நாலா
சந்தோஷல்லா கெடையாது வ நல்ல வெயில்ல போனு நம்ம மதியானோ ப த்தீங்கன்னா எங்களுக்கு ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்திரோ அஞ்சே முக்காலளுக்குதா முடியு அ அ து ஆனா ரொம்ப கஷ்டோ அந்த வெயில்ல போறதுனா எப்படா இந்த ஆறு ஆறு ப்ரீடு தா எப்படா அந்த ஆறு ப்ரீயடு முடியுன்ட்டு உக்காந்திருப்பே நானு கால்குலேட் பண்ணிட்டு உக்காந்திருப்பே
நாங்க படிக்கும்போத்லா எட்டு பிரீயடுக்கா எட்டு பீயட் ஐயோ யெப்பா எப்படா சாய்ங்காளோ ஆவு எப்படா வீட்டுக்கு போவோன்ற மாரி இருக்கோங்க
ஆனா இந்த பீடி பீரியட்ல்லா பாத்தீஙன்னா வெளயாடெல்லா விட மாட்டாங்க அதுக்குமே எதாவ்து மேக்ஸு சயின்ஸு இதுங்க ரெண்டு வந்துருங்க
அடுத்துதா அவுங் வாய்ங்க்குவாங்க குடுங்க
ஆமா எனக்கு சுத்தமா இந்த மேக்ஸு சயின்ஸு புடிக்கவே புடிக்காது ஆனா அதுங்கதா வந்து தொலையுங்க இந்த நல்லா படிக்கிறத பசங்கெல்லா இருக்குங்கல்ல என்னமோ பெரு சா நல்ல பேர் வாங்கற மாரி போய் கூப்ட்ரு வந்துடுங்க நாங்க எல்லா சம்மா காண்டாருப் போ அதுங்க மேல
ம்
கடசியா ஆன்வல் எக்ஸாமு முடி முடியிறப்போ கடசி எக்ஸாம் வரும்ல ஆன்வல் எக்ஸாமுல சோசியலு நா படிக்குமோது அ நறைய இங்கெடுத்து சட் ட ஃபுல்லு தெளிச்சு வுட்ருவை அவளுக்கே தெரியாம அவ்ளோ காண்டுல இருப்போ நாங்கல்லா அந்த ட்ரெஸ்ஸ மறுப்டியு யூஸ் பண்ணவே முடியாது அவளால அப்டிதா போயிட்ருந்துச்சு அ நா வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் தா போயிருக்கே ஊட்டி போனதில்ல ஊட்டியில என்னன்னலா பாத்தீங்க
ஊட்டில பாத்தீங்கன்னா இந்த போட் ஹவுஸ் இருக்குக்கா
ஆ ஆ
ம் மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த நேச்சுரல் பார்க்ஸ் நேச்சுரல் பூங்கா
ஆஹா அந்த பூங்கால என்னன்ன செடியா இருந்துதா இல்ல எப்டி இருந்துது என்னன்ன இருந்துது அந்த பூங்கால
செடி தாங்க ஃபுல்லோ ஃப்ளவர்ஸ் நெறையா இருந் விதவிதமான ஃப்ளவர்ஸ் நம்ப நம்ப ஊர்ல பாக்காத ஃப்ளவர்ஸெல்லா இருந்துச்சு வித்தியாசமான ஃப்ளவர்ஸ் எல்லா
ஆஹா செரி செரி
கொடைக்கானல் கொடைக்கானல் என்னக்கா ஃப்ளவர்ஸ் பேர்லா சத்தியமா தெர்லக்கா எனக்கு பார்த்த மட்டுந்தா பாத்தே நானு ஆ பாக்றதுக்கு நல்லா இருந்துச்சு கண்டிப்பா
ஆ சேரி சேரி வேற என்னல்லா சுத்தி பாத்தீங்க பைக் ட்ரிப்பா போனீங்களா இல்ல பஸ்ஸு ட்ரெயின் இந்த மாரி எதுலயாவ்து போனீங்ளா
ஊட்டி வந்து ட்ரெயின்ல தாங்க போனோ பைக்ல அ லாங் ட்ராவல் பைக்ல இது வரைக்கு எங்கேயுமே போனது இல்ல
ம் ம் ஆனா எனக்கு பைக்ல போனுன்னு ரொம்ப நாள் ஆச லாங் டிராவல்லா அஹ எனக்கு பைக் க்கெல்லா ஓட்ட தெரியாது யாராச்சு ஓட்டுனா பின்னாடி உக்காந்துட்டு போவே ஆனா எனக்கு அந்த காரு ட்ரெயினு பஸ்சு இதெல்லா விட பைக்கு தா ரொம்ப புடிக்கு
நெறைய பேர் அதுதாக்கா லைக் பண்றாங்க பைக்ல போத்துக்தா கார்ல போனா வாமிட் வருது வாமிட்டு வருது பஸ்ல போனாலேயா
பண்றா அப்டினா து நம்ம எந்த ஸ்நாக்ஸ் பாத்தாலு நிறுத்தி நமக்கு புடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லா சாப் டுட்டே போலால்ல போம்போது எந்த எடத்துல வேணா நம்ம நிறுத்திக்லா
கண்டிப்பாக்கா அதே ட்ரெயின்ல போனா அந்த மாரி இது பண்ண முடியாது
அந்த மாரி பண்ண முடியாது ஆனா ட்ரெயின்ல விக்கிற பொருள்லா எனக்கு வாங்கி சாப்டவே தோணாது ஏனா நெறைய இந்த வீடியோலா பாக்றோங்ள வீடியோ ரீல்ஸ் இதெல்லா பாக்கறோல அந்த ஃபுட்டு விக்கிறவங்க வந்து சுத்தமாவே இருக்காது அந்த வட சமோசா இதெல்லா விக்கிறவங்க வந்துட்டு
கண்டிப்பாக்கா
ஆ ஏனா கையும் கழுவ மாட்டாங்க பாத்ரூம்லல்லா வச்சு சேல் பண்றதா கூட நா வீடியோல பாத்துருக்கே அதனால நா வாங்க மாட்டே முக்காவாசி
ஓகே ஓகேக்கா நல்ல பழக்கொந்தா
ம் ஆமா எதுவா இருந்தாலு வீட் ல வந்து செஞ்சு சாப்ட்டுக்கிறது மத்த நேரோல்லா நம்ம லோக்கல் கடைலலா செய்றதெல்லா சாப் வாங்கி சாப்டுவே ஆனா அந்த ட்ரயின்ல விக்கறது மட்டு வாங்கி நா சாப்ட மாட்டே ம் அப்றோ வேற என்னெல்லா பா
ஸ்விக்கி சொமேட்டோலலா ஆர்டரு போட்டு சாப்டுவிங்களாக்கா ஃபுட்டெல்லா
ஆ நா ஃபுட்டுல்லா பாத்தீங்கன்னா எங்க ஊர் வந்து கிராமோ அதனால எங்க ஊருக்கு வந்து வராது அ டவுண் ஏரியாக்குதா வரு எங்க ஊருக்கு டவுனுக்குமே பதினஞ்சு கிலோமீட்டர் வித்யாசோ எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எந்த கடையுமே இருக்காது ஒரே ஒரு பொட்டி கடை மட்டுதா இருக்கு பஸ்சு வசதியுமே கெடையாது எங்க ஊர்லல்லா அதனால வராது சுகி சொமே ட்டோ இதெல்லா வராது ஆனா நா டவுன்ல இருக்கு போது பாத்தீங்கன்னா நைட் எனக்கு எப்பல்லா டிப்ரேஷனா இருக்கனோ அப் பல்லா பாத்தீங்கனா பிரியாணி ஆட்ரு பண்ணி சாப்டுவே அது நைட்டு பன்னெண்டு மணியா இருக்கட்டு ரெண்டு மணியா இருக்கட்டு ஒரு மணியா இருக்கட்டு ம் அப்றோ பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கேக் எல்லா ரொம்ப புடிக்கு
கடில அந்த மாரி ஆட்ரு போட்லா சாப் அப்ப ஹெல்த்துக்கு நல்லது இல்லயக்கா நம்ம வீட்ல செஞ்சு சாப்டாதானேக்கா நம்ம ஹெல்த்துக்கு நல்லது
நா வந்து டெய்லியுலா சாப்ட மாட்ட எப் பல்லா ரொம்ப சோகமா இருக்கனோ எப்பல்லா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கோ அப்ப பாத்தீங்ன்னா ரெண்டு பி ரெண்டு பிரியாணி நல்லா ஃபுல்லு வயிறு ஃபுல்ல முட்ட முட்ட உக்காந் ந்து சாப்டுவ சாப்டுட்டு நல்லா படுத்து தூங்கிடுவ
அப்டிங்ளா
நா நார்மல் நேரத்துலல்ல பாத்தீங்ன்னா ஒரு பிரியாணியே சாப்ட மாட்டே அதுலயே பாதி வெச்சிருவ ஆனா டிப்ரஷனா இருக்கு மோது மட்டு ஃபுல்லு சப்டுவ வயிறு ஃபுல்லா சாப்டுவ சாப்டுட்டு கைய கூட கழுவ மாட்ட அப்டியே படுத்து தூங்கிடுவ
ஒகே ஒகேக்கா
அப்றோ எந்திரிச்சு யோஸ்
அப்டிதா அப்டிதாங்க இக்கணு ஒரு சில பேர்லா பாத்தீன்னா ஆ ஒரு சில பேர்லா பாத்தீங்ன்னா டிப்ரெஷ் சன்ல இருக்கும் மோத் சாப்டவே மாட்டாங்க
அ ஆ
சாப்பாடே அவாய்ட் பண்ணுவாங்க டிப்ரஷன்ல இருக்கும்மோது நீங்க டிப்ரஷன்ல இருக்கும்மோதா அதிகமாவே சாப்டுவேன்றீங்க
அதிகமா சாப்புடுவ அதேமரி எனக்கு கேக்குனா ரொம்ப புடிக்கும் ஆ அந்த எல்லா கேக்கும்மே நா சாப்டுவ கேக்குன்னு எழுதி குடுத்தாலே சாப்புடுவ அதனால கேக்கும் நெறைய ஆட்ரு பண்ணி சாப்டுவ ஆமா எனக்கு அவ்ளோ புடிக்கும் அந்த எம்டி கேக் இருக்குள்ள க்ரீம் கூட இல்லாம அந்த கேக்கு கூட நா விட மாட்ட அந்த கேக்கு கூட நா விடமாட் ட அத கூட சாப்புடுவ அதுலேந்து ஸ்டாட் பண்ணி எனக்கு என்னலா தோணுதோ என்ன கேக்குலா நா பாக்றனோ எப்
ஐஸ் கேக்கலாங்க்கா ப்ளாக் ஃபாரஸ்
எனக்கு ப்ளாக் ஃபாரஸ் முன்னாடி புடிச்சிட்ருந்துது இப்ப அதுவே நெறைய சாப்புறதுனால எனக்கு ஒயிட் ஃபாரஸ்ட்டு புடிக்கும் ரெட் வெல்வட் புடிக்கும் ம் அந்தமாரி நெறைய சாப்பறது சரி ஓகே நமக்கான டைம் வந்து முடிஞ்சிர்ச்சு மறுபடியும் நா உங்குள்க் கால் பண்ற
ஓகேக்கா டேங்க்யூ அக்கா
தேங்க் யூ